ஆ
வணக்கம் எப்டிருக்கீங்க? பேசலாங்க நல்லா பேசுவே எங்கருந்து பேசுறீங்க?
க்றே
ம் ம் சாப்ட்டாச்சுங்ளா?
ம் ஆ என்ன பண் றீங்க என்ன ஒர்க்லருக்றீங்ளா? வீட்லருக் றீங்ளா இல்ல இப்பதாம்மா சட்னி அரக்கிறதுக்கு தேங்கா திருவிட்ருக்றே
நா நாங்கல்லா சாப்டுட்டு படுத்துட்டோங்க
அப்படிங்களா அப்றோ சாப்டுட்டு படுத்தாலு எப்டி போன் பேசுறீங்க?
சே இதொரு ரெண்டு கால் பேசலா ரொம்ப ஸ் லோகப் மியாருக்கு பாயிண்டு அதா செரி ஒரு ரெண்டு கால் பேசிட்டு அப்டி படுப் ப்போ
ஆ செர் நீங்கலா இயர்லியா சாப்ட்ரூவீங்களா?
என்னைக்காச்சுந்தா எப்போதும்லா கெடையாது இன நேத்தெல்லா நா படுக்கையில பண்ணண் டு மணி ஆயிருச்சு
ஆ எங்களுக்க் கை கொழந்த ஒன்னு இருக்கு அத்னால அது எப்ப தூங்குதோ அப்பதா தூங்கலா நாங்க பண்ணண்டு மணி ஆகு ஒரு மணி ஆகு ரெண்டு மணி ஆகு அது எப்ப தூங்கு ஆ அது எப்ப தூங்குதோ அப்பதா தூங்க முடியூ எப்ப முழிக் கிதோ அப்ப முழிச்சிரணூ ஆமா அப்டிருக்கு இல்ல நா செத்த கீழ அழச்சு கொண்டு போய் வெளாட விடுவே நாங்க இருக்கிறது மூணாவ்து மாடி அதனால வந்து கீழ ஆறு மணி ஆனா கீழ அழச்சிட்டு போய் செத்த வெளாட விட்டு அழச்சிட்டு வர்றது
ஆ ஆமா சின்ன கொழந்தைங்கன்னாலே அப்டிதானே
ஆமா அப்டி இருந்துகிட்டுர்க் உங்களு வீட்ல கொழந்தைங்க இருக்குதுங்ளா?
ஆ இத் அவங்கெல்லா இருக்காங்க இந்தாதா பக்கத்துல படுத்திருக்காங்க எல்லா
பெரிய பசங்களா சின்ன பசங்களா ஆ சூப்பர் சூப்பர் இந்த வருஷந்தா மெயினான வருஷோ ஆ முக்கியமு நல்ல
எங்க எங்க நம்ம அதெல்லா சொல்றதுலா மே தெல்லா எங்க காதுல வாங்குறாங்க
இந்த வருஷந்தா லைப்பே ஆ லைப்பு தீர்மானிக்கிறதே இந்த வருஷந்தா
அ சொல்லியாச்சு ஆனா நம்ம பசங்க எங்க கேக்குறாய்ங்க பொண்ணுங்க கூட கேட்ருங்க அந்த பசங்க பசங்கதா கேக்
ஆமா இந்த ஒரு வருஷ கஷ்டப்படுச்சா கஷ்டப்பட்டு படிச்சுதுனா நல்லா படி அப்புற வந்து காலேஜ் போறதுக்கு நல்ல காலேஜ் கெடைக்கு ஆ கவ் நல்ல ஃப்ரீ சீட்டு கெடை க்கு மெயினா ஃப்ரீ சீட் கெடைக்கு பணங் கட்ட தேவையில்ல ஃப்ரீ சீட்டு கெடைக்கு இப்ப எங்கு எங்க வீ பக்கத்துல ஒ இந்த வருஷ டுவெல்த் எழுதுன பைய ஒரு பைய ஐநூத்தி எம்பத்தொரு மார்க்கு
பரவால்ல நல்ல மார்க்கு
ஆ ஐநூத்தி எம்பத்தொம்போ ஐநூத்தி எம்பத்தொரு மார்க்கு கட் ஆஃப் பாத்தீங்கன்னா நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு இன்ஜினியரிங் கட் ஆஃபு நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு
ஆ ஆ ஆ
ஆ ஆனா அந்த பைய நீட் எழுதிருக்காப்புல நீட்டுக்கு படிக்கலா அப்புடின்னு நீட் எழுதி வச்சிருக்காப்புல அதனால வந்து பாத்தீங்கன் அதாவது அம்மா சிங்கிள் பேரண்ட் நா அது அவுக அம்மா சிங்கிள் பேரன்ட் அவுங்க அம்மா அம்மா இல்ல அப்பா மட்டுந்தா இருக்காங்க கஷ் ஷ்டத்த உணந்து படிக்கனுங்க பாப்பே சிங்கிள் பேரண்ட்டா இருக்குறாங்களேனு நம்ம வந்து என்ன பண்ணுவோ எல்லாத்தையு செஞ்சு செஞ்சு செஞ்சு செஞ்சு பக்கத்துலயே இருந்து குடுப்போ நம்மள வந்து ம தலையில மிளக மிளகா அரைச்சுருதுங்க
அதேதா அதேதா அதேதா பண்றாங்க இங்கேயு இங்கயு அதேதா நானு சிங்கிள் சிங்கிள் பேரண்ட்டு தா இங்கயுமே ஆ எங்க வீட்ல அவுங்க இல்ல நா மட்டுந்தா ஆனா என்ன சொன்னாலுங் கேக்கறது கெடையாது
ம் அப்புடிதா ஆம்பள புள்ளிலுலே அப்புடிதா என்ன பண்றது எங்க வீட் ட்ல வந்து ரெண்டு பையெ ஒரு பைய வந்து இப் இந்த வருஷந்தா இன்ஜினியர் சேத்து வுட்டு ஃபஸ்ட் இயர் இப்ப முடிக்க போறாப்ல போன வருஷோ சேத்து உட்டே
ஆ ஆ
ஆ அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா பதினஞ்சு வருஷ சென்று ஒரு பைய பொறந்தாப்புல இப்பதா ரெண்டு வயசு ஆவுது
செரி செரி செரி
ஆ ஆமா அந்த அவ் ஆ அவனு அ அவனும் பாத்தி ங்னா படிக்க மாட்டா சொல்லி சொல்லி அழுதர்ணு கத்தணு அவனால எத்தன ஃபோன் ஒடச்சிருக்கே தெரியுமா கோவத்துல தூக்கி வுட்டு அடிக்கிறன்னு கோவத்துல அத்தன ஃபோனு ஒடச்சிருக்கறே ஆ நம்மால்தா
ஆனாலு என்னதா சொன்னாலுமே சொ கேக்க மாட்டிங்கிறாங்களே நம்ம அன்பாஸ் அன்பாஸ் சொல்லுங்க ங்றாங்க அன்பா சொன்னொம்னாலு கேக்க மாட்றாங்களே செரி செரி அப்புன்ட்டு கோவப்பட்டாலு ஏன் கோ பட்றீங்க ங்றாங்க எப் ப்புடித்தா பேசுறது
ஆமா இந்த கால புள்ளைங்க எல்லா ஃபோனுங் கையுமாருக்கு குதுங்ளா ஆ ஒன்னு ஃபோனு எல்லா இந்தது கொர்னா டையத்துல எல்லா வீட்லே இருந்து இந்த ஃபோன பாத்து பாத்து பழகிருச்சுவோ ஆ அந்த மா எல்லாம் வந்து அது வரையு நல்லாதா படிச்சு ச்சுங்க புள்ளைங்கலா நல்லா படிச்சு ங்க இந்த கொர்னா டை ல எல்லா வீட்ல இருந்து செல்லு பாக் ஆரம்பிச்சதுலேந்து வி சும்மாவே பாஸ் ஆக்கிவுட்டதுலேந்து எதைமே படிக்கிறதில்ல அதுல்யே சோம்பலாயிர்ச்சு ட்டுவா ந்துகுட்ருக்கு என்ன பண்ட்டது
ஆனா அந்த வருஷ கொரோனா வந்த வருஷந்தா பொண்ணு சிக்ஸ்த்து போறாங்க
ஆ நல்லது பொம்பள புள்ள எல்லா படிக்க பொம்பள புள்ளிகளல்லா கேக்குதுங்கங்க சொன்ன பேச்ச எம்மாடியோ ம் நா தா இதுவாச்சு பொண்ணாருக்ணு ஆமா எனக்கு தா நா தா ரெண்டாது பொண்ணாருக் குனு பாத்தா அதுவு ஆம்பள பிள்ளையா போயிட்டு எனக்கு பதினஞ்சு வருஷ செண்டு பெறந்துச்சு அது அதுவாச்சு பொம்பள புள்ளையா அல்லா குடுப்பான் பாத்தா அதுவு பொ ஆம்பள புள்ளையா போயிட்டு என்ன பண்றது கடவுள் குடுக்குற எதாருந்தாலு ஏத்துக்குட வேண்டியதா கடவுள் எதுவு வந்து க ஆ கடவுள் எது வந்து காரிய இல்லாம எதையு நம்ளுக்கு குடுக்க மாட்டாரு
ஆ குடுக்க மாட்டாங்க குடுக்க மாட்டாங்க
வேலைக்கு போறீங்கலா வீட்ல இருக்கீங்கலா
ஆஹ் வி இல்ல நா வேலைக்கு போறே ச மெட்ராஸ்ல வேல பாக்குறே மெட்ராஸ்ல ஒரு வீட்டு வேலதா பாத் த்துட்ருக்கே இப் ஆமா ஒரு ஏழு வர்ஷோ அங்கேதா வேல பாத்தே
இப்ப வந்து அங்கதா இப்பயு இருக்குறீங்க இன்னு அங்கதா வேல பாக் க்ரீங்களா இன்னுமா அந்தா வேல பாக்குறீங்களா
இல்ல இப்ப நா வந்து ஒரு வருஷோ ஆச்சு எங்யாச்சும் வெளில போலா ட்ரைப் பண்லா அப்டின்டுருக்கே வெளியில போயிட்டு வரலா ஒர் ரெண்டு வருஷோ கொஞ்சோ வீடு எல்லாங் கட்டி கொஞ்ச கடன்னாயிடுச்சு அதனால கொஞ்ச வெளில போகலா அப்டின்னு யோசிச்சுட்ருக்கே கொஞ்சொ சிங்கப்பூர் ட்ரை பண்ணலா அப்டின்ட்டு
யார்பாத்து குடுவா
அம்மா இருக்காங்க
ஆஹ் பாத்துக்கிடுவாங்க ஆக இப்ப இ போறதும் போரீங்க இந்த வருஷோ பையன்ங் ஜு முடிக்கடிக்டிக்க இன்னு காலே காலேஜீ சேத்து உட்டுட்டு ஆஸ்டல்ல உட்டுட்டு அப்டி போங்க ஏன்னா புள்ளைங்க வந்
அப்புடி அப்புடிதா நம்ம ஒண்ணொன்னா பண்ணி பண்ணி அஹ் அப்டி வர்ஸங்கள் கடந்துகிட்டே போகுது நீ அடுத்தின்னு ஒரு ரெண்டு மூணு வருஷத்துல கொஞ்சொ ஞ்சோ இதுவாகனும்ல
இல்ல இப்ப வந்து நீங்க ம உ போயிட்டீங்க வெ வெளியூர் போயிட்டீங்க வெளிநாடு போயிட்டீங்கன்னா அப்போ புள்ளைய வந்து காலேஜ்ல சேக்கறதெல்ல யார் சேப்பா
ஆஹ் தம்பிங்க இருக்காங்க தம்பிங்க இருக்காங்க அண்ணே இருக்காங்க அவுங்க இது பண்ணிருவாங்க
ஹ்ம் ஹ்ம் ம் ம் அப்பிடி ஆள் இருந்தா சரிதா இல்லன்னாதா செரம ஆமா நல்லா சேருங்க நல்லா படிக்க சொல்லுங்க தம்பிய
நல்லா தாங்க படிக்
நாட்டோ சேரி தம்பிக்கு வந்து மேக்கொண்டு என்ன படிக்கிறதா நாட்டாப்புல இருக்கிறாப்புலயா அவருக்கு என்ன விருப்பங்குற
நானு ஐ டி இந்த மாரி சேர்றா
ம்
இல்லன்னா நாங்க செர்ச் பண்ணதென்னா னா ஐ டி மாரி பண்ணு
ஹ்ம் ஆ செரி இஞ்ஜினியரிங்
ஆ ஐ டி பண்ணு அப்பிடின்னு சொன்னோம்னா வேணா
ஆ சொல்லுங்க
அவர் வந்து மெரைன் பண்ணணும் அப்பிடின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு
நல்ல மரைன் வந்து நல்ல ஒரு கோர்ஸுங்க அதுல வந்து அது வந்து சம்பளமும் நல்ல சம்பளம் படிச்ச படிச்சோன்னே வேலயும் நல்ல வேல கெடைக்கும் ஆனா என்னன்னா நல்ல படிக்கனும் மார்க் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வரணும் அதுக்கா இதுக்கு சீட் ட்டு கெடைக்கும் அதுதான் ஒன்னு நம்ம பணங்கட்டி படிக் கேக்கிறேனோ அதெல்லாம் எக்கச்சக்கமான பணோ வரும்ல்ல ஆ லட்ச கணக்கு வரும் சும்மாவே சாதாரணம் என்ற இந்த பையனுக்கு சாதாரணமா கவுன்சிலிங் கெடச்ச சீட்டுக்கே ஹாஸ்டல் ஃபீசி எல்லாம் சேர்த்து ஒன்ற லட்சம் வருது வருஷத்துக்கு அது இல்லாம ஒரு அம்பதாயிரம் டேர்ம் ஃபீஸ் சு ஆ இது இப் புக் ஃபீஸ் அப்பிடின்னு தனியா ஒரு அம்பதாயிரம் வருது அது இல்லாம இப்போ மாசத்துக்கு ஒரு தடவ லீவுக்கு உ வந்து போறதுக்கு ஆ மாச மாசம் செலவுக்கு பண அனுப்பி விட இப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்ட்ர லட்சம் ஆய்றுது வருஷத்துக்கு கவுன்சிலிங்கல சீட்டு கெடச்சே
முட்டிக்க நான் சொல்லிட்டேன் நல்ல மார்க் எடுத்து ஃப்ரீ கோட்டால போனீங்கன்னா நீங்க நெனைச்சத படிக்கலாம் ஏன்னா என்னாலா இவ்ளோதான் படிக்க வைக்க முடியும் அவ்வளோ தூரந்தான் என்னால முடியும் நீங்க அதுக்கப்புறம் டுவெல்த் த்துல நல்ல மார்க் எடுத்து நல்லபடியா போனீங்கன்னா நீங்க நெனைச்ச வாழ்க்கைய இது பண்ணலாம் ஏன்னா என்னால அவ்வளோ தா ஓட முடியு
ம் ஆமா ஆமா நம்மளுக்குனு வயசு நம்மளுக்கு வயசாகுதுல்ல நம்மளுக்கு இளமை மை திரும்பிட்டா இருக்கு நமக்கும்
ஆ இந்த மாரி இப்ப லெட்ச கணக்கல எல்லா கட்டி படிக்க வைக்கிற ஸ்கூல என்னால படிக்க வைக்க முடியாது அப்புறம் அங்க என்ன நீ படிச்ச மார்க்குக்கு என்ன வேலையோ அது அததான் நீ செய்ய முடியும்
ஆமா ஆமா கண்டிப்பா கண்டிப்பா ம் ஆ கண்டிப்பா கண்
தெரியல நீங்க நீ நானூறுக்கு நானூத்தொன்பதுக்கு மேல எடு எடுத்தினா நீ சொல்ற மெரன்ல சேர்த்து உட்றே
நானுத்தொன்பது மார்க்கலாம் மரைன் சேக்
என்னங்க
அல் நானூத்தொம்போது மார்க்குலா பத் தாது நானூத்தொம்போது மார்க்குலா பத்தாது நீங்க படி
அவ அதுவே எடுக்க முடியாதுங்றா நா முன்னூத்தி தொண்ணூறு முன்னூத்தி தொண்ணூறு முன்னூத்தம்பதா எடுப்பேங்கிறா
ஐநூத்தி அம்பத எயிம் பண்ணாதா அந்த பையன் வந்து நானூத்தம்பதே தாண்டுவாப்புல்ல ஏனா கொஸ்ட்டீன் வந்து தொ டுவெல்துல வந்து பப்பிளிக் எ சம் கொஸ்டின் வந்து கஷ்டமாதா இருக்கோ அதனால வந்து காச்சலுங்க முடியா இனிமே சூலே இப்பதா ஆரம்பிச்சிருக்கு இன்னிமே படி கே ஆரம்மிச்சா கூட கரெக்டா படிச்சு முடிச்சிரலாம்
போன வருஷம் போன வருஷமே உங்குளுக்கு வந்து அந்தே அதே இது தானே
ம் தெரியு ஆ செர் பேசுவோ கொஞ்சோ லேட்டா அடிக்கிறே திருப்பிக் கூப்புறே
ஆ